வணக்கொ வணக்கப்பா வணக்கொ வணக்கொ
ஹலோ எப்டி இருக்க சாப்ட்டியா
சாப்புலப்பா எதோ இருக்குறே
ம் ம் கடைக்கெல்லா போணுனிய போயிட்டு வந்தாச்சா வேல முஞ்சுச்சா
அட எ தங்கச்சிய போய் மெட்ரோல இருந்து கூட்ணு வந்த நண்பா
நீ இப்பத காலேஜா காலேஜ் போய்ட்டு வந்தாங்களா ஓ இன்னிக்குதா ஓப்பனா
நேத்தே ஓப்பன் நேத்தே போயிட்டு வந்தாடா நேத்துலர்ந்து அது மண்டேலந்து ஓப்பன் அவளுக்கு ஒடம்ப் செர்ல ஒரு வாரோ அவளு போல
ட்டாவா ஆவுது வறத்துக்கு
ஆமாண்டா நீ வேற ஆற்றைக்கு விட்றாங்க
ஆற்றைக்கா
ஆற்றைக்கு விட்றாங்கோ அவளு ச செகண் ஷிஃப் டுடா அவ போறதே ரெண்டு மணி தான்டா எல்லா எல்லாமே செல்ஃப் ஃபினான்ஸ் எல்லா செகெண் ஷிப்ட்டு தான்டா பி சி யேவே செகெண் ஷிப்ட் தா எல்ல காலேஜிலியு நம்ப காலேஜினால நம்மளுக்கு மார்னிங்கி செல்ஃப ஃபினான்ஸ் பி ஏ தமிழ் பி ஏ இங்கிலீஷ்ல மட்டுமே தா கவுர்மெண்டி மட்டுதா கால்ல வரு த செல்ஃப் ஃபினான்ஸ் லா மதியானந்தா அவ போறதே ரெண்டு மணி லந்து ஆற்ற மணிக்கு முடியுது இன்னடா அவ எப்டின்னா அங் ங்க ஸ்டெய்ட் பஸ்ஸு வந்து ரேரா தா வரு பீச் ஸ்டேஷனுக்கு அதனால அங்க இருந்து நெறிய பஸ் சென்ட்ரலுக் போவு என் எஸ் கே நகர்லந்து அதாத் டி ஜி வைஷ்ணவா ஸ்டாப் இல்ல அதுக் முன்னாடி கொஞ்ச தூரோ அஞ்சு நிம்ஷோ முன்னாடி வந்து என் எஸ் கே நகர்ன் இருக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் அஞ்சு நிமிஷோ அதுக்கு முன்னாடி அ நடந்து வந்ட்டு சென்ட்ரல் வந்துருவா சென்ட்ரல் வந்துட்டு மெட்ரோல வந்துருவா
ஒ அப்படியா கோயம்பேடு போய்ட்டாளே ஃபாடி எயிட் சீலா இருக்குமே டா
அதெல்லா தேவல இது வந்தானா அதெல்லா தேவயில்ல ஏன்னா இவ ச இவ லேடி லேடிஸ்னால லேடிஸ் பஸ் தான ஃப்ரீ தா க்க போற்து ஃப்ரீதா வரது ஃப்ரீதா வெறு மெட்ரோக்கு பத்துருவா ஊபர்ல எடுக்க சொல்லிருக்க அங்கந்து சென்டர் இருந்து மண்ணடி பத்து ரூ பத்துருவா தா
ஆமா ஆமா ஆமா
ஊபர்ல எடுத்துகிட்டு அப்டே மண்ண வந்துர்வா அவ ஃப்ரெண்டு ஒர்த்தி உ அ யுவஸ்ரீ னு அவ ஸ்கூல் ஃப்ரண்டு அவு கூட அப்டே வரா அவ தண்டயார்பேட்ட அவ அப்டே த ஆமா அப்டே சென்ட்ரல்ல ஏறி அவ் தண்டயார்பேட் மெ எறங்டுவா இல்ல மண்ணடி மெட்ரோ எறங்கிடுவா
அ அ அ
போய் இப்ப மெட்ரோல மண்ணடி மெட்ரோலந்து கூப்னு வந்த அவல
ஓ சூப்பர் சூப்பர்
ம் இன்னா பண்றது நண்பா எனக்குனு ஒரு வாகனம் இருந்தா நா போய் கூட்டினு வந்திருப காலேஜுலே
வாகனோ வாங்கனுன்னு ட்ரை பண்ணிங்களே நண்பா என்ன ஆச்சு
முயற்சி ஒரு ஒரு தடவையு தோல்வியடையுது நன்பா ஆனா நா முயற்சிய கைவிட்டதா சரித்திரோ இல்ல நண்பா திரும்பியு முயற்சி பண்ணுவ நா இது வரிக்கு முயற்சிய கை விட்ருக்கனா
ஆமா ஆமா நண்பா நா இத பத்தி பேசணு நண்பா நா வந்து எனக்கு தெரிஞ்சவங் கிட்ட இந்த உன்ன பத் தி இந்த மாரி கால்ல பேஸ்ன நண்பா இந்த மாரி ஒரு நா வந்து ஒருத்தங்கிட்ட பேஸ்ன நண் பா எனக்கு தெரிஞ்சவங் ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து நெறிய அவுர் வந்து நெறிய ட்ரை பண்ணாரு வண்டி வாங்கற்துக்கு ஆனா அவுருக்கு ஒரு ஒரு முயற்சியு வந்து தோல்வில தா போய்ச்சு அப்டின்ன ஆனாலு அவுரு எதுமே கை விட்ல்ல அந்த புதுசா வாங்க முடில்னாலு பரவால்ல நா ஒரு ர ரெண்டாதரமாவாச்சு ஒரு வண்டிய வாங்கி அத நா ஓட்டுவ அப்டினு ஒரு வைராக்கியமா இருக்காரு அந்த மாரி வைராக்கியோ வேணு அப்டின் நா சொன்ன அவுங்க எதுக்கு சொன்னாங்கன்னா நம்போ அவுங்க வந்து ஒண் சொன்னாங்க நம்ப ஒரு விஷ்யோ வேணூன் நென்ச்சோனா ஆ வந்து அத வந்து ட்ரை பண்ணினே இருக்கணு அப்ப நம்ளுக்கு கண்டிப்பா கட்ச்சிறு அப்டின்ன அப்டினா நா சொன்னே அப்ப அப்ப இந்த பைய நெறிய ட்ரை பண்டா அவ ட்ரை பண்ணாத விஷியமே கெடயாது ஆனா இவனுக் கடைக்கலியே அப்பனா அர்த்தோ அப்டினு கேட்டே அதுல அவுங்களுக்கு பதிலே தெரில நண்பா
யார சொல்ற நீ ஆணா பெண்ணா நம்ப கிளாஸ் ஆ நண்பா உ உன்னோடைய உன்னோடவங்ளா உனக்கு வாணவங்களா உனக்கு தெரிஞ்சவங்களா உனக்கு ரொம்ப நெருங்குனவங்களா
நெருங்க நாங்க என்னைக் கூட சொல்லிக்கலா நண்பா
புரியுது யாரா சொல்ற நண்பா நண்பா இப்போ இப்ப என்ன பிரச்சனைனா எனக்கு ஆ அது என்ன பிரச்சனனா நானு எவ்ளோ முயற்சி பண்டேன்டா ச் என்ன பண்றது எனக் இப் ப்போ நெறைய எல்லா தேவைக்கு எனக்கு ஒரு வண்டி தேவையா இருக்கு அதனால அதனால என்ன பண்றதுன்தா தெரில அது வண் டி வாங்கணு அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரூபா சேத்து செகண்ட்ல வாங்கலா எனக்கு பெரிய பிரச்சன இப்ப சிபில் ஸ்கோர் இல்லாம நிக்கறதா இப்ப இஎம்எ என்னால எடுக்க முடியாது யாரு கூப்டது இல்ல எங்க மாமா கிட்டயாவது கேட்கலாமானு இருக்கே பட் அவர் அவரு வேணா வந் து பண்ணுவாரு அது பிரச்சன கெடையாது ஆனா எனக்கு கேக்குறது ஒரு மாரி இருக்கு எ எ அடுத்த முயற்சி வந்து அதா நண்பா முதல்ல பீஸ் இருக்கு ஒண்ணு ஒன்னா முடிக்கலான்ருக்கே என்கிட்ட இப்போ இப்போதிக்கு எதனா ஒரு வேல வேணு நண்
எஜுகேஷனல் லோன் ஏதாச்சு வா படி கல்வி உதவி கடன் ஏதாச்சு வாங்களால
ம் ம் அதுதா அதுவு யோசிச்சுட்டு தா இருக்க நண்பா எதனா அதே மாரிதா ராகுலோட தங்கச்சிக்கு வாங்கி கட்டிருக்காங்க நா அத பத்தி கேட்டே
ம் நம்ம நம்மளோட கல்லூரில முதலியருக்கு ஓபன் பண்டாங்களா
அது வந்து மூணாந்தேதி வர வெள்ளிக்கிழம
ஓ சூப்பர் நண்பா
ஆமா இப்ப அது எப்டினா எ எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா மேல எடுக்க முடியுமானு எனக் தெரில அது அது அவுங் பாட்டி மூலியமா எடுத்தாங்னா அது என்னனு அவனுக்கு தெரில எனக்கு தெரில நா எதனா பேங்க்ல தா போய் விசாரிச்சுதா பாக்கணு அதுக்குனு
அவன கூட்டுன்டு போய் பாத்து நண்பா அவ எங்க வாங்கனானு கேட்டுக்க அவ என்ன பேங்க்ல வாங்குனானோ
அதெல்லா அவ சொல்லலா நண்பா அவனுக்கு தெரியுமா தெரியலயா எனக்கு தெரியல நா சொல்லும்போது அ அரகொறையா சொல்றா நண்பா ஒரு வேல சொன்னா நா வளந்துருவேனு நெனக்கிறா போல இரு எல்லா அப்டிதா இருக்கா நண்பா ஒ ண்ணே தா தன்னால நல்லா இருக்குனு நெனக்கிறாங்க பா தன்னை விட நல்லா இருக்குனு நெனக்க மாட்றா என்னா பண்றது எல்லா எ என் கூட சுத்துரவனுங்களே நண்பா போன எடுக்க மாட்டாங்க நண்பா அப்ப வெறி வரும் பாரு எ
இல்ல நீங் இவுங் உங்க சைடு ஒரு நியாய இருக்கலா நண்பா அவங்க சைடு நீங்க யோசுச்சு பாக்கணு
இல்ல எனக்கு புரியுது அவங்களுக்கு அ வேல இருக்குனு எனக் கும் புரியுது ஆனா அது சரியான வேல இருக் அவு உங்களுக்கு வேல நா அவுங்க மேல கோவோ எப்ப படுவனா அவுங்க போன எடுக்காத போதுன்ன கோவமே பட மாட்டே அவுங்களுக்கு ஒரு வேல இருக்குனா அது இல்ல அது பண்ணிட்டு ஏண்டா போன் பண்ண அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் இன்னக்கு பண்ணா மூண் நாள் கழுச்சி பண்றது இல்லன்னா பண்றதே இல்ல இல்லன்னா யார் மூலயமா சொல்றது இன்னு இந்த மேரில்லா தெரியு போதுதா ஒரு வெறி வருது நண்பா அவன போயி எதனால ஒன்னு பண்ணிடனுன் இருக்கு ஆனாலு அவங் கூட நா இன்னு பேசிட்ருக்கே என்ன பண்றது நண்பா
அததா நண்பா அது வந்து உ உங்களுடைய ஒரு தனித்துவமான ஒரு ஒரு ம் குணோ நண்பா அது உங்ளுக்கு ஒரு கொணோ இருக்குற மாரி மத்தவங்களுக்கு ஒரு கொணோ இருக்
நா எப்டின்னா வந் ஏ நண்பர்கள் எனக்கு கெடைச்சிருக்க நண்பர்கள் அருமையானவர்கள் ஒன்னு ஒன்னு ஒரு விதோ ஒரு ரகோ ஒன்னு என்னன்னா ஒரு ஒன்னன்னா ஃபோனே எடுக்காது ஒன்னு என்னன்னா ஃபோன் எடு த்து ஆ இல்ல இல்ல எனக் ஹெல்த் இஷ்யூ இருக்கு எதனா சொல்லு இன்னொன்னு வந்து யோசிக்கவே முடியாது அது எப்புடின்னே எனக்கு தெரில அதோட அது வாயால அடி சரி ப்ரோ இன்னொன்னு நா வந்து எனக்கு வந்து வெனயே ஏ வாய் தா அனால ஒ இதுல ஒன்ன ஒன்னு ஆனா ஒரு எங்ககிட்ட இருக்குது என்னனா ஒரு என்னதா சண்ட வந்தாலு நாங்க அத மனசுல வச்சுக்கிட்டு மறந்துரு அது எனக்கு பெரு தா நா எவ்ளோ தா ஓ மேல ரெண்டு நநாளைக் முன்னாடி ஒரு சம்ம கோவா வருது ஆனா அதுக்கப் ப்ற எனக்கு போயிடுச்சு து த்துக்குடி மேலே கோவரு ராகுல் மேல கோவரு ஆனா அதுக்கு மேல அது மறந்துட்டு அதுக்கப்றோ அது யோசிக்கமாட்ட
அதா நண்பா ஏ எனக்கு தெரிஞ்சவர் கூட ஒருத்தர் இருக்காரு நண்பா அவர் வந்து நம் என்ன வந் ங்கள எங்களதா அடிக்கடி நம்ம ஸ்டேசன் கூட்னு போவாரு அவர் ஒரு கேங் கூட இருந்தாரு அவரு ஆமா நல்லாதாருந்தாங்க நல்லா கலாய்ப்பாங்க அதெல்லா ஜாலியாருப்பாங்க திடீர்னு அவுங்குளுக்குள்ள எதோ ஒரு மனஸ்தாபம் போல அவங்க பேசுறது இல்ல செரி சீக்கரமா பேசிடுவாங்கன் பாத்தோ பாத்தா பேசவே இல்ல இது வரைக்கு
இப்ப நா அவங்க இப்ப பேசுறது இல்ல அது அது அவனுக்கு கஷ்டமாருக்கு ஆனா அது வந்து நா நம்பனுக்குள்ள சண்டையா இருக்கும்போது அவுனுங்க ரெண்டு பேரு வந்து கேட்ருக்காங்க உங்க்கிட்ட ஏன்டா அவகிட்ட பேசேன்டா அந்த கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு இப்ப நா அதா எதனா முயற்சி எடுக்கலாமா இல்ல அவ கிட்ட போய் பேசு கடைசி வர்ஷோ பேசுங்க கோகுல் கிட்ட பேசி பாத்துட்ட நண்பா நண்பரு கிட்ட வேல மாட்டே அதனால அவங்க ரெண்டு பேரு கிட்ட பேசி பாக்லாமா அவ என்ன சொல்றா இல்லடா அவ நா பேசுற மாரி இல்ல அப்டின்றா
இல்ல நண்பா அப்டி பண்ண கூடாது நம் இப்ப வந்து எப்டின்னா இப்ப நம்ம ந நீ வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸாருந்து நீ அவங்க கூடே சுத்துனா நீங்க போய் பேஸ்லா நீங்க வந்து அவுங்ளுக்கு ரெண்டாதரம் தா அதாவது ரெண்டாவது பட்சம் தா அப்டி நீங்க போய் பேசும்போது ஒங்களுக்கு அந்த எடத்துல கொஞ்சோ செட் மரியாத இருக்காதுன் தா நெனைக் மரியாத இருக்கலா அது உங்க பேச்சுக்கு மரியாத இல்லாம இருக்கு
இப்படி எப்டின்னா நா வந்து போய் டே நீங்க பேசுறீங்க இல்ல அப்டின் நா மிரட்ட லா போறதுல்ல நா வந்து ஒரு ரிக்கோஸ்ட்டா தா போறே இல்ல நா போய் கெஞ்சுன்னா கெஞ்சு எப்டின்னா இவ்ளோ நாள் பழகுறீங்கடா நா எப்டியு அவனுக்கு போடா நா ஏ பேச்ச கேக்காம போற ஆள்லா இல்ல அவனுங்க எப்டியோ சொல் என்னடான் கேப் பானுங்க எங்கிட்ட பேசுறவ தா ஒன்னா நா அவனுங்க எங்கிட்ட பேசாதுக்கு காரணோ சில மனஸ்தாபோ இப்ப நா அவ நா பேசலான் எதிர்பாக்லா ஸ்ட்டு பேசட்டோ நா பேசுறே நா வந்து அவ பேசட்டு அப்டின் இருக்கே அதனால தா பேசாம இருக்கே தவர இப்போ நா போய் ஒரு வா அவனுங் வந்து நா ஒரு பிரச்சனைல இருக்கம் போது எனக்காக ஒரு வார்த்த பேசிருக்கானுங்க அது இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு நா அவனுங்க இப்ப ஒரு இது ஒன்னு இருக்கே நம்ப நம் நமக்குள்ள இருக்குற பிரச்சன நம்பக்குள்ள பிரச்சன இருந்துதுல்ல
ஏமா
இப்ப அவனுங்க வந்து இவுங்கிட்ட பேசின்னு சொல்லியிருக்கானுங்க அது எனக்கி இப்ப தெரியுது இப்ப அவனுங்க ஒரு பிரச்சனைல இருக்கானுங்க அட்லீஸ்ட் நா எதனா அவனுங்கிட்ட சொன்னா நா சொன்னது அவனு யோசிக்காத செ திவானுங்கல்ல எல்லாருமே அவனுங் யோசிச் ச்சி கொஞ்சமாது அவ்ங்கூட அவனுங்க சேந்தாங்கனா எனக்கு அதுவே ஓகே நண்பா எனக்கு வேற எதுவு நன் நா யார் வந்து கேடு் நல்லா இருக் கூடாதுன்னு நா நி சில உண்மைலே நெனச்சது இல்ல அவுனுங்க எல்லாரு அவுங்க அவுங்க அவுங்க அவுங்களுக்கு ஒரு ஒருத்தங் ஒரு புடிக்குது ஒருத்தன புடிக்க மாட்டேங்து அது அவுங்களோட விஷ்டோ நா வந்து ஏ மனசுப் புரிஞ்சுகிட்டேன் நா நறைய பட்டு தெரிஞ்சிட்டேன் அதனால அவுங்களோட இஷ்டோ அது அவுங்க நல்லா இருக்ட்டு நம்ப நம்ப பாடு நம்ம பசங்க நம்ம நா நம் இப்ப நாலு பேரு இல்ல மூணு பேரு கீங்ளா
ஆமா ஆமா சரி நண்பா நம்ம அடுத்த அடுத்த இதுல பேஸ்லா நண்பா
அ செரி நண்பா
ம்